வணக்கம் மணலருந்து தோழி உம் நல்லா ருக்கீங் ஆ வேலைதாங் தோழி நா சொன்னனில்லனே என்து எ புள்ள கெளம்பி வந்துட்டாங்க வேலையா ஸ்கூல் முடிச்சு ம் அவளுக்கு இப்பதா டிரெஸ் எல்லா மாத்தி விட்டு வெளிய தொரத்தி விட்ருக்கேங்க
சேரிங் உங்களுக்கு புடிக்குமா ஸ்கூல்க்குகெல்லா நீங்க எப்படி இருந்தீங்க ஸ்கூல் படிக்கும்போது
அய்யோ என்னாந்த எ எங்க அப்பா வந்து ஒரு படிப்பாளி படிப்பு படிப்பு படிப்புன்னு என்னைய ராவடி பண்ணுவாருங்க அதனால என்ன பண் ஆமாங்க கா ஆமாங்க அடியெல்லா வாங்கிருக்கங்க கொஞ்ச நஞ்ச அடியெல்லா இட இல்ல உம்
நிய்யா
ஆமா அவ்ளோ அடி வாங்கிருக்கங்க அ ஏ ரொம்பல்லா படிக்க மாட்டெங்க ஆனா எங்க அப்பா டீச்சரு அம் எ அதனால எங்கப்பா என்ன பண்ணுவாரு படிப்படின்னு சொல்லுவாரு இவ்ள நல்லா அப்ப தெளிவா எழுதெல்லா எழுதிர்வாங்க படிக்கறதுனாவே கஷ்டங்க அதனால என்ன பண்ணுவே உம் படிக்கிற மாரி நடிப்பெங்க அதனால போய் அடியா வாங்குவேங்க
அப்படியா நாங்கலு அப்படி தா செய்வோ ஏதிருக்குன்னா நம்ப ஈதிடு ஏழுதிடுவோ அனா படிக்குனா தா ரொம்ப
ம் இல்ல நா படிச்ச ஸ்கூல் பாத்தீங்ன்னா ரொம்ப ரொம்ப ஸ்ட் ட்ங்க எனி டைம் படிப்பு படிப்பு வந்து ஸ்போட்ஸ்க்கு தெரியாம கூட அனுப்ப மாட்டாங்க ஸ்போட்ஸ்னா என்னானே அந்த ஸ்கூல்ல தெரியாது அந்த அளவுக்கு அவங்க ஸ்கூல வளத்துருந்தாங்க ஆ அந்த ஸ்கூல்ல எப்டி சொல்றது எப்ப பாரு அ எப்ப பாரு படிக்கணு மனப்பாடம் பண்ணியாச்சு சொல்லிரனு புரிஞ்சு படிக்கிறியோ இல்லையோ இஸ்சு வாசு தேர் இன்னு ஒரு லெட்ரு கூட விடக்கூடாது விட்டுட்டா முடிஞ்சுது அடி அப்படி உளு செம அடி உழுவு ம் கொஞ்சம் நஞ்ச அடியெல்லா இல்லங்க செம அடி வாங்கிருக்கே ஸ்கூல்ல எல்லா அடி வாங்கி வாங்கி எ எட்டாவதுல போய் எங்க அப்பாட்ட நா சொல்ட்ட நா இந்த ஸ்கூல்ல சேர மாட்ட என்ன வேற ஸ்கூல்ல சேத்துங்க ஆனா இந்த ஸ்கூல்ல படிக்க மாட்டே எனக்கு இந்த ஸ்கூலே வேண்டா அப்புல்லா அழுதுருக்கே ஆனா கூட எங்க அப்பா ஒரே அடோ இங்கதா படிச்சாகணு இங்கதா எல்லா ப ஆமாங்க எல் கே ஜி வனவாசம் போன மா திரி எல் கே ஜி ல இருந்து ட்வல்த்து வரையு அங்கதாங்க படிச்சே எ டென்த்துல வந்து மார்க் கம்மியா எடுத்துட்டேன் சொல்ட்டு என்னய அ இதுல ம் இதுல சேத்தது போ தர்மபுரில வித்ய விகாஸ் ஸ்கூல்ல சேத்தது க்கு போனாங்கங்க அ அங்க போய் என்னாச்சு அ என்ன பண்ட்டாங்க அ அதுக்குள்ள இந்த இந்த ஸ்கூல்லயே கரஸ் கை கைல கால்ல விழுந்து இங்கயே சீட்டு வாங்கினு வன்ட்டாரு திரும்பவு வந்து இங்கயே படின்னு ஐயோ த ப்பிச்டோன் நெனச்சனே இப்புடி வந்து மாட்டிக்கிட்டனே அப்டின்னு சொல்லி ரொம்ப வருத்தமா இருந்துதுங்க
ம்
ம் வேற என்ன போய் பண்ண முடியு அதனால வேற வழியில்ல போவ போவோ அப்டின்ட்டு போயி ம் நா வந்து எம் இ வெரியு படிச்ட்டங்க இப்போ எம் இ பி எட் வரியு படிச்ட்டங்க கொஞ்ச கொஞ்சோன் சொல்லி எங்க அப்பா நெறைய படிக்க வெச்சுட்டாருங்க அப்படியே படிச்சு லைப் ஃபுல்லா படி கல்யாண ஆயு படிச்சே கொழந்த பெத்து வுட்டு படிச்ச என்னத்த கேக்குறிங்க அப்பாடா சாமி கடு கல்யாண ஆமாம்மா நா ஃபஸ்ட்டு கல்யாண ஆய்ட்டு எம் பைய எட்டு மாச இருக்கும்போது நா போயி அ எம் இ படிச்சங்க எம் இ படிச்ச அதுக்கப்புற ஒரு கொழந்த திரும்பவு பாப்பா பொறந்தா பாப்பா பொறந்ததுக்கப் பற திரும்பவு போய்ட்டு பி எட்டு சேத்தி உட்டாரு சேரி வேற வழி இல்லன்னு பி எட் படிச்ச நா பி எட் படிச்ச அப்ப பாப்பல்லா கை கொழந்த படிச்சு ஆமாங்க படிச்சு படிச்சு ஒரு வழியாயி கடைசில நா படி க்கவே மாட்ட அது கவர்மென்ட் எக்ஸாம்க்கு படினு சொல்லி டார்ச்சர் பண்ணுவாரு எனக்கு சுத்தமாவே படி க்க வர்ல எனக்கு கொழந்தைங்கள வெச்சுனு படிக்க முல்ல டைம் இல்ல அதுவு இல்லாம படிக்கவு வரல நா வானவே வேணான்னு சொன்னா கூட கேக்கல அவரு அ அதனால சரிபட்டு வராதுன்னு நானே சண்டெல்லா போட்டு என்னய இதுக்கு மேல படிக்கிறதுக் கூப்ட்டிங்க என்ன நடக்குன்னே தெரியாதுன் சொல்ட்டு எல்லா வந்திருக்கே நானு ம் அப்டியெல்லா அமக்கள பண்ணி ஐய்யோ டே நீங்க வேற அழுது அழுது படிச்சது எனக்கு மட்டு தாங்க தெரியு என்னய உட்ருங்க உட்ருங்கனு கதர்னது எனக்கு மட்டுந்தாங்க தெரியு
எங்க வீட்ல நா படிக்கிறே படிக்கிறேன் சொன்னே என்னைய படிக்கவே அனுப்பல
அனுப்புல அதுதாங்க இப்புடி பேரன்ஸ் அப்புடி இருந்தா புள்ளங்க இப்டி இருக்காங்க புள்ளைங்க இப்டி இருந்தா பேரன்ட்ஸ் அப்டி இருக்காங்க எனக்கு உண்மையாவேங்க ரொம் ஆ ரொம்ப கஷ்டமா இருக்குங்க அ ஓ அப்டிங்களா இப்ப நீங்க படிக்கலிங்ளா அதுக்கப்
இல்ல பிளஸ் டூ வரைக்குந்தா படிச்ச நா
அதுக்கப்புற என்ன ப படிக்காம என்ன ஆச்சு வேலைக்
வீட்ல ஆஹ வேலைக்கு கூட போல நா வீட்ல இருன்னு சொல்லிட் டாங்க எங்க வீ இங்க எங்க ஃபேமிலில்லா வெளியலா அனுப்க மாட்டாங்க அதனால வேனா வேண்டானு சொல்லி எ டென்துலே நிக்க வச்சாங்க எப்டியோ நா நெறையா நல்ல மார்க் எடுத் தேன்ன எங்க எப்டி எப்டியோ சொல்லி பிளஸ் டூ வரக்காச்சு படிச்சே
சரி உடுங்க இப்ப கூட ஒன்னு பிரச்சன இல்லங்க பிளஸ் டூ படிச்சதுக்கு வரியுமே கவர்மெண்டு எக்ஸாம் நெறைய உடுவாங்கங்க பாத்து பாத்து அப்ளை பண்ணுங்க கவுர்மெண்டு வேலைக்கு போய்ட்டா நல்லது எதுனு யாருக்கு தெரியமாட்டேங்து எதா இருந்தா என்னங்க படிப்புதாங்க நம்ம கடைசி
ஆ அதா வேலக் கூட அனுப்க மாட்டேன்றாங்க வெளியே
ம் படிப்புதாங்க ரொம்போ ரொம்போ நமக்கு படிப்பு தா ரொம்போ கூட வரு அத எப்பயே விட்டுற கூடாது ஆ ஒ எங்கப்பா போக அடிச்சி அடிச்சி படிக்க வச்சதுனாலதா இப்ப ஏதோ வந்து படிச்சுட்ருக்கே
ஆ
ம் வேலைல இருக்கே படிச்சிருக்கேன்றத விட வேலைல இருக்கே இல்லனா எங்க அப்பா அப்போ அடம்புடிச்சி என்னைய படிக்க வக்காம இருந்துருந்தா கல்யாண பண்ணி குடு துருந்தா ஏ நெலம அத விட மோசமா இருந்துருக்குங்க
நீங்க படிச்சுட்டு அப்றமாதா கல்யாண செஞ்சிங்களா
ஆமா நா வந்து பி இ முடிச்சுட்டு அப்பறோ ஒரு எம் இ படிச்சே படி ச்சு அது பிரோஜனோ இல்ல அதுக்கப்பறோ கல்யாண பண்ட்டாங்க கல்யாண பண்ண ஒடனே கொழந்த கொழந்த இருக்கும் போதுதா போய் இன்னொரு வாட்டி படிச்சே படிச்சுட்டு ஆ ஆ அப்பறோ வீட்ல இருந்த ஏ வீட்ல இருக்க திரும்பவு போய் படின்னு திரும்ப அனுச்சு உட்டாங்க ஆ திரும்பவு போய் படி ச்சே இதே மாரிதா ரெண்டு கொழந்தக்குமே போய் போய் படிச்சுட்டே இருந்தே அப்ப பாப்பால்லா ரொம்ப டல் ஆயிட்டாங்க நா வேலைக்கு போற வேலக்கு ஆனா படி படிக்கிறதுக்கு போன வேலைக்கு அதனால என்ன ச்சு ஆ இது சரிப்பட்டு வராதுன்னு நானே நின்டுட்டே எங்க அப்பாக்கிட்ட சொல்லிட் ட்டு நீங்க யாருக் கையிலாது விழுந் ந்து என்னாலல்லா போய் படிக்க முடியாது ஏ பொண்ணு ஒன்ன இல்லாத ஆயி ட்டா அப்டின்னு சொல்லி நின்டுட்டே அதுக்கப்பறோ எப்டியோ ஒன்னு அடிச்சிபுடிச்சி அத முடிச்சுட்டங்க ஏனா சேந்துட்டு பாதில பாதில விட்டுட்டு வரக்கூடாது இல்லயா அதனால கஷ் ட்டு அத முடிச்சுட்டங்க எப்டியோ ஒன்னு ஆ ஒரு வழியா ஆ அதுலேருந்து வெளியே வந்து அப்றோ ஒரு ஒரு கம்பெனிக்கு போன அந்த வேல போயி அது ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு திரும்ப இன்னொரு வேலைக்கி இப்பதா ஆ லைன்ல வந்துட்டங்க ஆன்லைன்லே ஒரு வீட்ல இருந்தே வேல செஞ்சுக்கலா ஏதோ ஒன்னு பண்ணிக்கலா அப்டின்னு சொல்ட்டு இப்டி வந்ட்டங்க
அப்டியே கொழந்தைங்களு பாத்த மாரி ஆயிடுது வீட்லேருந்து செஞ்சா
ஆமா ஆமா எந்த பிரச்சனையு இருக்காது ஆ நம்ப பாட்டு நாம்ப இருக்கலா அந்த மாரி ஆயிடுச்சுங்க அதனால தா செரி ஓகே அப்டின்னு சொல்ட்டு விட்டுட்டாங்க
ம்
ம் ம் ம்
சொல்லுங்க
அப்றோ சிஸ் சொல்லுங்க தோழி ஆ நீங்கல்லா ஸ்கூல்ல போயி அடியல்லா வாங்கிருக்கீங்ளா
இல்லே எ என்ன பாத்தாலே மிஸ்ங்கலா அடிக்க மாட்டாங்க
அவ்ளோ ஒல்லியா இருப்பீங்ளோ ம் ம் ம்
சொல்லுவாங்க ஒன்னு அடிக்கிற மாறியே இல்லையே நீ நா வந்து லீவ் போடுவே அடி அடிக்கடி அதுக்காகவே திட்டு வாங்குவே படிக்க மாட்டேன்ல்லா சொல்ல மாட்டாங்க
ம் ம் ம் நான்லா செம்ம அமக்கள பண்ணிருக்கேங்க என்ன பண் பண்ண ஆ நா ஸ்கூலுகெல்லா கண்டினியூவா போயிடுவங்க லீவே போட மாட்டே ரொம்ப ரேரா தா லீவ் போடுவே ஸ்கூலுக்கெல்லா போயிடுவே ஆனா பய ஒக்காந்த எடத்த உட்டு நகர மாட்டே ரெஸ்ரூம் ரெஸ் ரூம் மட்டு தா போவே லன்ச் பிரேக்ல லன்ச் பிரேக்கு முன்னாடியே சப்பாடுல்லா காலியாயிடு எங்க அம்மா சமச்சு சூப்பரா சமச்சு தருவாங்க இந்த பசங்க ஒண்ணு கூட உட்டு வைக்காதுங்க எல்லாத்தையு வச்சு வெ ஆமா எல்லா வெளுத் து வாங்கிருங்க லன்ச் அவர்ல கொஞ்ச நேரத் த்துல சாப்பிட்டு மத்த நேரல்லா விளையாடுவோ அந்த டைம் மட்டும் தாங்க மத்த டைம் எல்லா என்னால இ இது பண்ணவே முடியாதுங்க அ அதனால என்ன பண்ணுவன்னா
மத்தியான என்ன சாப்பிடுவீங்க அ இன்ட்ரவல்ல சாப்டா
எங்க அம்மால்லா சப்பாத்தி அது மாறில்லா குடுப்பாங்களா அ எது குடுத் தாலுமே ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு அப்டின்னு சொல்லிட்டு நல்லா வச்சு வெளுத்து கட்டுவாங்க இல்லங்க ஒரு ஒரு ரெண்டு பசங்க மட்டு வந்தாங்க வந்து நா படிச்ச சேர்ந்த காலேஜ்ல வேற வேற டிப் டிபாட்மெண்ட் சேந்தாங்க அப்பறோ ஒரு என்ன பண்ண டென்டல் கெடச்சிருச்சி‌ நா டென்டல் படிக்க போறேன்னு போயிட்டா இன்னொருத்த நா ஆர்ட்ஸ் படிக்க போறே எனக்கு என்ஜினியரிங் செட் ஆகதுன்னட்டு அவனு போயிட்டா சேரி ஆமாமா ரெண்டுமே கலந்த ஸ்கூல் தா பசங்க பொண்ணுங்க எல்லாருமே இருப்போ அதுக்கப்பறோ திரும்பவு எல்லா ஆளாளுக்கு ஒரு ஒரு திசையில போய்ட்டாங்கள்ள ஆனா ஸ்கூல்லல்லாங்க மறக் க முடியாத அனுபவங்க பத்தாவ பத்தாவதா ஓ பத்தாவதுல பன்னெண்டாவுதுலதா என்னாச்சு ஆ ஹாஸ்டல்ல இருக்க பசங்க போர் அடி க்குதுனு சொல்ட்டு புக்கெல்லா எடுத்துட்டு வந்து இந்த ஸ்டோரி புக் கு குமுதம் புக்கு அது மாறிலா வரும்முல்ல அதெல்லா எடுத் த்துட்டு வந்து படிச்சுட்டு அதெல்லா பண்ணிட்டு இருப்பாங்க அதை நாங்க எடுத்து வச்சு நானு படிக்கிறேன்ற பேர்ல எடுத்து வச்சு நானு மாட்டி அவளு மாட் டி அது எங்க கிளாஸ் டீச்சர் காதுக்கு போய் கிளாஸ் டீச்சர் போய் எங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி எங்க அப்பா வந்து என்னய நாலு வெக்க அப்பறோ எங்க சார் கூட்டிட்டு போய் கரஸ்பாண்டன் கிட்ட விட கரஸ்பாண்டன் கிட்ட போயி ஜாத்தியிலே அடிவாங்கிட்டு வந்து வீட்ல அழுதுட்டு உக் இல இருந்து அவ்ளோ பெரிய பிரச்சன ஆச்சு
பழகிடு நீங்க
அய்யயோ அதா ஃபஸ்ட் டைம்மா நா அது நா பண்ணாத தப்புக்கு போய் மாட்டினு அழுதது அதுதா ஃபர்ஸ்ட் டைம் அதுக்கப்பறோ அதுக்கப்பறோ எங்க அப்பால்லா இதெல்லா எங்க படிக்க போது அது இதுனு ஆரம்பிச்சுட்டாரு அய்யய்யோ இவரோட தொல்ல தாங்க முல்லயே என்னடா இவரு இப்பில்லா பேசுறாரு அப்பல்லா அப்டி அடி அழுவே அழுவே என்ன வுட்டா போதுன்ற மாறிலாருக்கு அப்பில்லா அழுதுருக்கே சேரி வேற வழி இல்லல்ல
ஆ
காலேஜ் ஸ்கூல்ல்லா இதெல்லா பாக்கலன்னா நமக்கு ஸ்கூல்லு சுவாஸ்ரஸ் இல்லன்னா சொல்றதுக்கு எதுவுமே இருந்திருக்காதுல்ல ரொம்ப சுவாரஸ்யம் வரு நெறைய சேட்டல்லா பண்ணுவே ஆனா பயோ அந்தெல்லா ஸ்கூல்ல ஸ்டாஃப் ஒரு சில ஸ்டாஃப் எல்லாம் பாத்தா கண்ணுல தண்ணியே வந்துடும் அந்த அளவுக்கு பயோ கடைசி வெரைக்கு பயந்து பயந்தே அந்த வாழ்க்க அப்டியே ஓடிடுறுச்சு அதெல்லா கடந்து வந்துட்டோ ஆனா இப்ப அது இருக்கது நினைச்ச ச்சு பாத்தா அதுவே அப்டியேருந்திருக்கலாமோ ஆ அப்டிதாருக்கு அந்த மாரிதா இருக்கு அந்த மாரி போய்ருந்தா நல்லாருந்திருக்கு நாமளு ஹாப்பியாருந்திருக்கலா அப்டில்லா எனக்கு சொல்ல தோணுது சேரி ஆனது ஆச்சு போடா அப்டின்ற மாரிதா ம் சேரிங்க ஆ எங்க அப்பா வாத்தியாருங்க அதனால தாங்க என்னைய இவ்வளவு போட்டு டார்ச்சர் பண்ணாங்க
உங்க ஹஸ்பண்ட் கூட வாத்தியாரா
எங்க அப்பா கவர்மெண்ட் ஸ்கூல்ல ஹெட் மாஸ்டரா இருந்தாருங்க
ஆ இல்ல உங்க ஹஸ்பெண்ட்
எங்க ஹஸ்பண்ட் வாத்தியாரு தாங்க இப்போ
என்ன ஃபமிலியே வாத்தியாரு
பிரைவேட்ல இருக்காரு எங்க அப்பா கவர்மெண்ட்ல இருந்தாரு இவரு பிரைவேட்ல இருக்காரு அவ்ளோதாங்க ம் அதுக ஃபேமிலி அப்டிதா நீங்க சொன்ன மாரி எல்லா டீச்சர்ஸ் ஃபேமிலி தா சித்தப்பா சித்தி தாத்தா எங்க தாத்தா அந்த காலத்து லயே நல்லாசிரியர் விருது வாங்குனவரு
ஓ அப்டியா
ஆமா அதனால எல்லா த்து எல்லா படிப்பாளி குடும்பமா இருக் னால என்னையு போட்டு படி படின்னு டார்ச்சருங்க
லால
ஆ எய்ம் எல்லா அதுதாங்க அதுக்காகதா என்ன எம் ஈ படிக்க வச்சாங்க கடைசில நமக்கு வாச்சது என்னமோ ஐ டி தாங்க
ஆ ஆ
ம் சேரிங்க தோழி உங்க கூட பேசுனதுல ரொம்ப சந்தோஷம் மகிழ்ச்சி இன்னொரு வாட்டி பேசலாங்க நன்றிங்க
ஆ நன்றி